ம
ஹலோ
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கோ
என்ன பண்ணிட்ருக்கீங்க வீட்டு வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சிருச்சுங்க
ம் இப்ப வெயில் அதிகமா இருக்கே வெயிலோட தாக்க ஒங்க ஏரியாவ்லயு அது மாரிதா இருக்கா
இல்லைங்க எங்க ஊர்ல கொஞ்சமா நெறைய மரம்ல்லா அதிகமா இருக்கு அதனால அந் அந்த அளவுக்கு தெரியாது
ம் கிராமப்புற மாதிரி இருக்கா உங்க அ ஏரியா சைடு
அ
அது மாரினா நல்ல வசதியா இருக்கு வெயில் நேரத்துக்கு கொழந்தைக விளையாறதுக்குமே இந்த கிராமப்புறங்கள் தா நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு
வீடியோ
அப்படியா ரொம்ப நன்றி ஆ நாங்க வந்து நகரத்துல இருக்கிறதுனால ரொம்ப வெயிலோட தாக்கோ அதிகமா இருக்கு நீங்க சொல்ற சொல்ற மாரி மரங்கள்லா இங்க அதிகமா இருக்காது நகர வாழ்க்கைய பத்தியேதா உங்களுக்கு தெரியுமே
ஆமா ஆமா
தோழி கேட்
ஆ இருக்கே கேக்குறது
உங்க கிராமப்புறங்கள்ல என்ன மாரியான மரங்கள்லா வளத்துருக்கீங்க சொல்ல முடியுமா ஒங்க வீடுகள சுத்தி
எங்க வீட்லல்லா மர இல்லங்க எங்க வீட்ட சுத்திலுமே ஃபுல்லாவே இருந்த பக்க பக்கம்னா ஒரு தோப்பாருக்கு தேக்கு மரம் பழாமரம் தென்னை மரம் இந்த மூணு தாங்க அதிகமா இருக்கு
ஓ தென்னை மரம் இதெல்லாமே உங்களுக்கு தேவையான தேங்காய்கள் இதெல்லாம் நீங்களே பறிச்சுப்பீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால
ஆமாங்க
மரங்களோட பயன்பாடுகள் வந்து எல்லா வகையிலயுமே நம்மளுக்கு உதவியா இருக்கும்ல நிழல்கள் அப்றோ பழங்கள் அ கிராமப்புறங்கள் இருக்கிறதுனால விறகுகள் கூட மரங்கள் தேவைப்படும் ஒரு கிராமப் புறத்துல நம்ம வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா எல்லா வசதியுமே அந்த எடத்துல இருக்கும்
அன்றாட நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு காற்று கிடைக்கு ம் ரொம்ப இயற்கை சூழல்ல ஒன்றிணைந்து வாழ்றதுதா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி லா கெடக்கிறதுக்கு அதிக ஒரு நன்மையா இருக்கும் அப்படித்தானே தோழி
ஆமா
உங்களுக்கு தெரிஞ்ச மரங்களோட மருத்துவ குணங்கள் இல்ல பயன்பாடுகள் ஏதாவது சொல்லுங்களே தெரிஞ்ச அளவுக்கு
என்ன தெரியு வேப்பமரத்த பத்திதா தெரியு அதா
ஆ சொல்லுங்க வேப்ப மரத்த பத்தி நெறைய பேருக்கு எல்லாருமே தெரியுமே வேப்ப மரத்துல வந்து அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ம் ப மூலிகை மர அப்படின் சொல்லுவாங்க
களோட எலை நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தோல் நோய் எல்லா வந்து குணமாகு ஒரு
ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் வேப்ப மரம் அப்படின்னா பழய அது மிகப்பெரிய ஒரு ஆ இருக்கே கேக்குதா